ஹலோ ஹலோ வணக்கம் தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதுங்ளா
கேக்குது தோழி சொல்லுங்க
சேரிங்க தோழி இப்ப வந்து நம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல ஆ நெறய விஷயங்கள் வந்துட்டு ஒரு படம் ஆகட்டும் இல்லன்னா வந்துட்டு நெறய விஷயங்கள் வந்து நம்ம பாத் இருப்போ அவ்ரு இப்ப இப்ப எப்டி சொல்றது கார்ட்டூனு அந்த மாரி நம்ம சின்ன வயசு எடுத்துக்கிட்டாலே ஒரு லிஸ்ட்டே சொல்லுவோ ந காட்டூன் பாத்ததாகட்டு டாம்மஞ்செரி அதுக்கப்பறோ தேன் மிட்டாய் கல்ல பர்பி அந்த மாரி நெறய போவு அந்த மாரி உங்க வாழ்க்கைல சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் அப்டியே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க தோழி
கண்டிப்பா நா சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயங்கள் அப்டின் சொல்ல போனா வந்து நா வந்து ஒரு நாங்க ஒரு ஏரியால இருந்தோ அங்க பக்கத்து வீட்ல ஒரு அண்ணாக்கு ஒரு ஆம் டி வி எஸ் பிப்டி மாரி ஒரு சின்ன வண்டி இருந்துச்சு அவுங்க வந்துட்டு சைக்கிளு வச்சிருந்தாங்க எனக்கு அவுங்க தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சைக்கிளோட்ட சொல்லி குடுத்தாங்க பிளஸ் அந்த வண்டியு வந்துட்டு ஒரு சி ஃபிப்து சிக்ஸ்து இருக்கும் போதே வந்துட்டு அந்த வண்டில முன்னாடி உக்கார வச்சு அவுங்க ஓட் டுவாங்க நா அப்டியே கைய மட்டு வச்சுட்டு புடிச்சிட்டு போவே அந்த மாரி வந்துட்டு பழகுன ஞாபகம் இருக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷ மான விஷ்யம் அப்டின் சொல்லலா அதுக்கப்றம் வேற வீட்டுக்கு போனோம் அந்த இடத்துலயு அந்த மாரிதா ஆ நாங்க சுத்தி ஒரு ஒது பத்து பதினஞ்சு பசங்க எல்லாரு சேந்து வந்துட்டு நாங்க எல்லாரு சேந்து வெள்யாடுவோம் ஆ எங்யு எங்கே வேணாலு போவோ யாரு எது கேக்க மாட்டாங்க ஆ அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாம ரொம்ப ஜாலியா ஒரு சின்ன வயசுல வந்துட்டு இப் இப்டி தா இருக்கணு அப்டி தா இருக்கணுன் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஒரு எந்த ஒரு பயம் இல்லாம அவ்ளோ சந்தோஷமா ஒரு ஆ நாட்கள்லா வந்துட்டு கழித்தது ஞாபகோ இருக்கு அ அதுல வந்துட்டு ஒரு பத்து பேர் இருக்கோன்னா அது ல ஒருத்தவங்க மட்டுந்தா ஒரு சைக்கிள் வச்சுட்ருந்தாங்க லேடி பேர்டுன் சொல்வாங்க அந்த சைக்கிள் பேரு அப்ப வந்துட்டு அந்த சைக்கிள் வச்சிருக்கவங்க அவங்க பெரிய ஆள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்க மட்டு தா வெச்சிருந்தாங்க அந்த ஒரு சைக்கிள வந்துட்டு நிக்க வெச்சுட்டு லைனா பத்து பேரு ஒரு ஒருத்தரா ஓட்டிட்டு ஒரு ரவுண்ட் போய் ட்டு வருவோ அந்த ஒரு சந்தோஷமே வந்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம் அப்டின்னு சொல்லா ஏன்னா அந்த சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறதுன்றதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தா அதுலயு வந்துட்டு நமக்காக ஒரு த்தரு ரவுண்ட் குடுக்குறாங்க ஒரு ஃப்ரீயா ஒரு சைக்கிள் குடுக்குறாங்க ஓட்றதுக்கு அப்டின்னு இருக்கும் போது அது இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்டின் சொல்லா அந்த மாதிரி நறைய அந்த மாதிரி ஓட்டி அந்த மாரி பண்ணிருக்கும் அதுக்கு அப்றோ வந்துட்டு பாத்திங்கன்னா ஆ இந்த மாரி நறைய விஷயங்கள் அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா அந்த மாரி எந்த ஒரு பயம் இல்லாம வந்துட்டு வெளையாடுன ஞாபகங்கள்லா இருக்கு அந்த மாரி அதுக்கப்புறோ நறைய எடத்துக்கு வந்துட்டு எங்க அப்பா மூலியமா வந்துட்டு நறைய ஒரு ட்ரிப்பு மாரில்லா போயி ட்டு வந்துருக்கோ அதெல்லா வந்துட்டு இன்னு கூட ஒரு பெரிய ஒரு பேக் ஃபுல் ஆஃப் ஒரு ஃபோட்டோஸ் எல்லா வெச்சிருக் கு முன்னாடி எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கு அதுல வந்துட்டு ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அப்டின்னு சொல்ட்டு சொல்லுவாங்க அத நீங்க பாத்துருப்பீங்களானு எனக்கு தெரியில அந்த மாரி ஃபிலிம் போட்டு ஃபோட்டோ எடுக்குறது அந்த மாரி கேமரா எல்லா வெச்சிருந்தோ அந்த மாரி ஒரு ஊக்கு போம்போது அந்த மாரி ஃபோட்டோஸ்லா எடுத்து ஃபஸ்ட் அந்த வந்த ஒடனே அந்த ஃபிலிம கொண்டு போய் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோல கொடுத்து அந்த ஃபிலிம ஃபோட்டோஸா கன்வர்ட் பண்றத ஃபர்ஸ்டு வேலையா இரு க்கு அந்த மாரி ஒரு நூறு ஃபோட்டோ ஒரு ட்ரிப்புக்கு போனோனா ஒரு நூறு ஃபோட்டோவாது எடுத்து அந்த மாரி பிரிண்ட் போட்டு எடுத்து வெச்சுப்போ அந்த மாரி பேக் ஃபுல்லா ஃபோட்டோஸ் இப்போ ஊருக்கு போனாலுமே எங்க அமா வீட்டுலா அந்த ஃபுல்லா ஃபோ ட்டோஸ் இருக்கு எடுத்து வெச்சுட்டு உக்காந்துட்டு நம்ம இங்கெல்லா போனோ என்ன ஏதுன்னு சொல்ட்டு உக்காந்து பாத்துட்டு இருப்போ இதுக்கு மேல நம்மளால அங்கெல்லா போ முடியுமா அப்டின்ற மாரிலா யோச்சிட்டு இருப்போ கூட எவ்வளோ ப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அது ஒரு நறைய பேமிலிஸ் எல்லா சேர்ந்து போன ஒரு ஞாபகம்லாம்லா இருக்கு அதெல்லா மறக்கவே முடியாது இப்ப அவங்க எல்லா என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாரி எல்லா யோசனை வரு அந்த மாரி வந்துட்டு அந்த ஒரு மெமரி தா இருவத்தஞ்சு வருஷ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் கூட இன்னமு வந்துட்டு நாங்க வெச்சுக்ட்டு அத வந்துட்டு பாத்துட்டு இருக்கோ அப்டி அந்த ஃபோட்டோஸ்ல எதுவுமே ஆகாம அப்டியே ப த்திரமா அப்டியே வச்சிட்டு இருக்கறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் இப்ப என்னோட பையன கூப்ட்டு டூருக்கு போனாலுமே அந்த ஃப ஃபுல்லா அந்த ஃபோ ட்டோஸ்லா எடுத்து வெச்சு ஒரு ஒரு ஃபோட்டோ சா பாத்துகுட்டு இந்த மாரி பண்ணோ அந்த மாரி பண்ணோ அப்டின்றதெல்லா வந்துட்டு ஷேர் பண்ணிப்போ ஓ நீங்க இங்கெல்லாம் போனீங்களா என்னையு கூப்டுட்டு போ அப்டின்னு சொல்ட்டு என்னோட பைய சொல்லுவா அந்த மாதிரி வந்து ஃபோஞ்டோஸுன்றதே ஒரு மெமரி தா அப்டின்னு சொல்லலா அந்த மாத் போயிட்டு வரும்போதுல்லா ஃபோட்டோஸ்லா எடுத்துட்டு வருவோ அந்த மாரி நம்ம வந்து நறைய விஷயங்கள் ம் அ நறைய எடத்துக்கு போயிருக்கோமே ஆ நறைய விஷயங்கள் பாத்திருக்கோமேன்றது இப்ப நெனைச்சாலுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா என்னோட அ சின்ன வயசு மெமரி நாலே வந்துட்டு நறைய எடத்துக்கு நம்ம அப்பா வந்துட்டு நம்மள கூப்ட்டு போயிருக்காங்க நம்ம இன் பியூச்சர் நம்ளால போக முடியுமோ இல்லையோ பட் நம்ம வந்து சின்ன வயசுல இந்த மாரி எடத்துக்குலா போயிருக்கோ அப்டின்றதே வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போதே எனக்கு அது ஒரு பெருமையா இருக்கு நாங் என்ன எந்த எடத்துக்கு எல்லா கூப்ட்டு போயிருக்காங்க இங்கெல்லா நாங்க போயிருக்கோ அப்டின்னு அதே மாதிரி என்னோட பையனுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸ கொடுக்கணு அப்டின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லலா தோழி
ம் கண்டிப்பா ஆமா தோழி நீங்க சொன்ன ரொம்ப சரியான விஷயமே சொல்லலாம் ஆ அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்துட்டு அனுபவங்கள் வந்துட்டு ஆ வெளிய போனது அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஆனா சின்ன வயசுல வந்து இந்த ஏஒரு நம் நம்ம எங்க எப்டின்னா பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு டெரஸ் மாரி எல்லாத்துக்குமே இருக்கு மேல ஒரு மாடி மாதிரி அந்த மாரி டாப் ஃளோர்ல வந்துட்டு ஒரு அப்டிலா வந்துட்டு வந்து படங்கள் போடுவாங்க ஒவ்வொரு இதுல இருந்து வருவாங்க அவுங்க வந்து இந்த பட்டாளம் படம் வருஷா வருஷோ வந்து இந்த பட்டாளம் படம்ங்கிறது வந்து போட்டிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு பத்து வருஷமாதா நடந்துட்ருக்கு இப்பப்போ நடந்துட்டு இருக்கா என்ன ஏது தெர்ல ஆனா வந்து நா படிச்ச வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டாளம் படம் போடுவாங்க அதுக்கப்பறோ இன்னு ரெண்டு வகைகள் ஆ இந்த வகையான படங்களெல்லா போடுவாங்க அந்த படங்களெல்லா கொஞ்சோ இந்த மாரி ஆ படிப்பு சமமந்தப்பட்டது அப்பறோ குழந்தைகள் நடுவே வந்து எந்த ஒரு ஈகோவு வரக்கூடாது அப்டிங்கற சம்மந்தப்பட்டதா போடுவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு படத்துல வந்து லவ் சீனோ இல்ல அந்த மாரி வருது அப்டின்னாலே அதெலா கட் பண்ணிருவாங்க அந்த மாரி ஒரு இது வந்து இருந்துது அதனால வந்துட்டு அந்த மாரி படங்கள் பாத்தது இப்போ கூட எனக்கு அந்த பட்டாளம் படம் வந்து யூடூப்லியோ இல்ல திரைப்படத்துலியோ இதுலயோ போடுறாங்க அப்டின்னாலுமே டிவியில போடுறாங்கனாலே எனக்கு அந்த பள்ளிக்கூடத்துல வந்து உக்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பாத்ததுதா வந்து எனக்கு ஞாபகோ வரு ஏன் அப்டின்னா அந்த மாரி படோ பாக்கு எங்களுக்கப்ப கரெக்ட் கிட்ட மேக்ஸ் கிளாஸ்ஸு சயின்ஸ் கிளாஸ்ஸு அத்மாரி வந்து பி டி க்ளாஸ் இருக்குன்ல அதெல்லா கட் அடிச்சுட்டு நாங்க போயிடுவோ ஹோம்ஒர்க் பண்ணாம போயிருப்போ அதனால அதெல்லா கட் அடிச்சிட்டு போவோ அந்த நினைவுகள் வந்து வரு அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்டி இல்ல அப்டின்னா வந்துட்டு இந்த பி டி பிரீயடு பீ டி பீரியட் பீடியட் எப்பவுமே வந்துட்டு இந்த மேக்ஸ் மிஸ்ஸு சயின்ஸ் மிஸ்ங்கள்லா கடன் வாங்குவங்க இதெல்லா வாழ்க்கைல வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்ன்னே சொல்லலா இது இது விட்டத போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் க்ளாஸ் இது வந்து டென்த் நைன்த்லலா நடந்த ஒரு கொடுமைனு சொல்லலா ஏன்னா நைன்த்லெல்லா வந்து பாத் திங்கன்னா நா எல்லா ஒரு ஒரு ம் எப்டின்னா ஒரு சின்ன சென்டன்ஸ்ஸு கூட நம்ம மறக்க கூடாது அதும் மேம் கிட்ட வந்து ஒப்பிக்கணு எழுதுறதா இருந்தா கூட பரவால்ல ஒப்பிக்கணு அந்த மாரி இருக்கும்போது இந்த மேமுங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்னாதா விடுவன்னு சொல்லிட்டே பசங்களயு புள்ளங்களையு போட்டு அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இதுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சில நாங்களு வந்து ரொம்ப படிக்கிற டாப் ஸ்டூடெண்ட் அந்த கெடையாது அதனால சில இதுங்களும் இருக்கும் இதுல உணவு வகைகள் அப்டினு வந்து பாத்தீங்கன்னா ஆ நாங்க வந்து பெரும்பாலு இந்த மேகி அந்த மாதிரி இதா சமச்சி வா கு கொண்டு போனோ ஏன்னா அந்த மாரி கொண்டு போனோனா நம்மதா வந்து ஒரு அன்னிக்கு இ எப்டி சொல்றது நம்ம கேங்கயே வச்சு நம்மதா ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஏன்னா நம்ப ஏன்னா மேகி கொண்டு வந்திருக்கோ ஸ்பெஷலு அப்டிங்கிற மாரி இருக்கு அதுபோக தேன் முட்டாய் கல்லப்பருப்பி சீம்பாலு அது மாரி நெறய விஷயங்கள் இருக்கு சின்ன வயசுல சாப்ட்டது அப்டின்னா ஆ அதுக்கப்பறோ வந்துட்டு அந்த எலந்த வட அந்த மாரி எல்லா நெறய இருக்கு எலந்த வட இப்பவும் வந்து வித்துட்டு இருக்காங்க சில கடைல எலந்த வட அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா எலந்த பொடி அதுக்கப்பறோ இந்த மாங்கால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ண மாதிரி அது எல்லாமே வந்து இருக்கு ஓ அதுக்கப்பறோ இந்த ஓ மொளகாத்தூளு வந்துட்டு உப்பு போட்டு இந்த மாங்காய வந்து ஊற வச் சி அது வந்து தடவி குடுப்பாங்க அது அதுக்கப்பறோ வந்து இது ஆ நெல்லிக்காய்ல அந்த மாரி பண்ணுவாங்க அது ஆ அதுக்கப்புற வந்து இந்த ஒருபாயிக்கு ஜூஸ் ஒன்னு ஐஸ் ஜூஸ்ன்னு ஒன்னு கெடைக்கு ஒரு ரூபாய்க்க ஆனா அது குடிக்கக் கூடாது நாங்க இப்ப பெருசானக்கப்பற குடிக்கிறதுல்ல ஆனா வந்து சின்ன வயசங அதெல்லாமே வந்து கொஞ்ச ஆசப்பட்டு குடிப்போ அது வந்து ரோஸ் மில்க் ஃபிளேவர் அப்பற பாதாம் ஃபிளேவருங்கும் போது அது அஞ்சு ரூபா அப்பவே ஆ வெறு சாதாரண கிரேப்ஸு அந்த மாரி எசன்ஸு ஊத்துனதுன்னா அது ஒருவா அந்த மாதிரி ஆ அதுக்கப்புற அந்த மாதிரி நெறைய நினைவுகள் வந்து இருக்கு தோழி இப்போவு வந்துட்டு அந்த மாரி விஷயங்கள்லா பாத்தா இதெல்லா அப்போ சாப்ட்டதுல அப்டின்னு சொல்லிட்டு அதே மாரி பொருள்காட்சிங்கும் போது டெல்லி அப்ளம் சொல்ட்டு பெருசா ஒரு அப் ளம் அது மேல மெளகாத்தூள் உப்புல்லா தூவி கொடுப்பாங்க அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குன்னே சொல்லலா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதா அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு கொஞ்ச ஞாபகோ இருக்கு ஆ பாத்தீங்கன்னா ஒரு ஆ எங்க அப்பா ஆஃபிஸ் போயிட்டு வரும்போது எப்பியு ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க சமோசா சாப்டுவோ அந்த சமோசாலையு வந்துட்டு இப்ப தள்ளு வண்டி கடையிலல்லா வந்துட்டு ஒரு மசாலா மாரி குடுப்பாங்க அந்த சுண்டல் போட் டு ஒரு கிரேவி மாரி இருக்கும் அதுல வந்துட்டு அந்த வெங்காய சமோசா இருக்கும் அந்த கடையிலேயே விப்பாங்க அத வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்ல இருந்து அந்த சுண்டல் ஆ ஒரு கிரேவி மாரி இருக்கும் அத ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு அப்புற இந்த வெங்காய சமோசா குட்டி குட்டியா இருக்கு அத வந்து பிச்சு பிச்சு போட்டு அத வந்துட்டு சாப்டுவோ அது வந்துட்டு செம்மையா இருக்கு பட் இப்ப எல்லா வந்துட்டு அந்த கட இருக்கான்னு கூட தெரியல இது வந்து நா சொல்ற வந்து ஒரு இருவது வருஷம் இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஈவினிங் ஆனா வந்துட்டு வரும்போது வாங்கிட்டு வருவாங்க அத வந்துட்டு நாங்க அந்த மாதிரி பிச்சு போட்டு சாப் போட்டு தானே எனக்கு ரொம்ப புடிக்கு இந் இப்ப கூட நெனைச்சா அந்த ஒரு ஞாபகங்கள்லா வருது அப்டின்னு சொல்ட்டு சொல்லலாம் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு ஏதோ ஆ ஏத என்னது ஸ் காளானு காளான் கிரேவியா அந்த மாரில்லா ஏதேதோ விக்கிறாங்க அந்த ஏரியாலேயே பட் அதெல்லா நா சாப்ட்டதுல்ல பட் இந்த ஒரு விஷயம் மட்டு எனக்கு மறக்கவே இல்ல அப்டின்னு சொல்ட்டா சொல்லலா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பஃப் எல்லா விப்பாங்க அந்த பஃபுன்றதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்பல்லா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாக்குள்ள கெடைக்கும் இப்பியு அதே வெ வெலையிலதா இருக்கு அப்டின்னு நெனைக்கிற பட் இருந்தாலு அப்போ வந்துட்டு சாப்டும் போது ஈவி்னிங் ஸ்நாக்ஸுனாவே அத ஒண்ணு ஒன்னே ஒண்ணு சாப்ட்டா வந்து நமக்கு அப்டியே ரொம்ப ஆ சந்தோஷமா இருக்குற மாரி இருக்கு ஈவினிங் வரம்போது வாங்கிட்டு வந்து அத ஃபஸ்ட்டு கையிலருந்து யா என்ன வாங்கிட்டு வந்துருக் காங்கன்னு பேக பிச்சு ஒ ஃபஸ்ட்டு சாப்புடுறது அந்த மாதிரி ஒரு ஞாபக ங்கள்லா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலா அது வந்துட்டு மறக்கவே முடியாது அப்டின்னு சொல்லலா இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாரி அந்த தேன் மிட்டாய் அப்புற தேங்கா தேங்கா பர்பின்னு சொல்லுவாங்க ஆ தேங்கா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தேங்கா பிஸ்கெட் விப்பாங்க அதுக்கப்புற வந்து சின்ன சின்ன பிஸ்கட் மாதிரி குட்டி குட்டியா விப்பாங்க அதுக்கப்புறம் ஆ உங்களுக்கு ஞாபக இருக்குமான்னு தெரியல சின்ன சின்னதா வந்துட்டு பிஸ்கெட் இருக்கு சின்ன அது வந்துட்டு ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும் ஒரு ஒரு பொம்மை ஷேப்ல ஒரு பிஸ்கெட்டும் அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லா வந்துட்டு அப்போ வித்துட்ருந்தாங்க அது வந்துட்டு ஒரு பாக்ஸ்லேயே போட்டு விப்பாங்க ஒரு ஒரு பிஸ்கெட்டுமே ஒரு ஒரு மாதிரி ஆ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அனிமல் ஷேப்ல இருக்கும் ஒரு யானை ஷேப்ல இருக்கும் ஒரு ஆ முயல் ஷேப்ல இருக்கும் அந்த மாரி ஒரு பிஸ்கெட்மே ஒரு ஒரு ஷேப்ல இருக்கும் அந்த மாரி பிஸ்கெட்ஸ்லா இப்ப வருதுன்னு நா என்னே வருது தான்னே எனக்கு தெரியல அந்த மாரி பிஸ்கெட்ஸ்லா சாப்ட்ட ஞாபகங்கள் இருக்கு தோழி
ம் ம் பரவாயில்லைங்க தோழி அந்த மாரி நெறைய விஷியங்கள் நம்ம வாழ்க்கைல மறக்க முடியாது இருக்கு இல்லிங்ளா செரிங்க தோழி என்னரு தொடர்புலா நம்ம இனைவோ தோழி நன்றிங் தோழி
நன்றி